கம் தோழி
எப்டி இருக்கீங்க மாலை வணக்கம் நல்லாருக்க தோழி வீட்ல எல்லோரு எப்டி இருக்காங்க நலமா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி அங்க எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லாருக்காங்க தோழி காஃபி குடிச்சாச்சா
இனிமேதா தோழி நீங்க சாப்டீங்களா
நாங்களு இனிமேதா தோழி இனைக் நம்ம என்ன குறிப்ப பத்தி பாக்க போறோ
ம் ஏதாவது ரிப்பு போனத பத்தி பேசலாமா தோழி
ரிப்பு இல்ல உணவு முறைகள் வேற ஏதாச்சுனாலு சொல்லுங்க உன்னு பிரச்சனயில்ல நீங்க எது சொன்னாலு இன்னைக்கு மழ பெய்யுதுங்களா
இல்ல தோழி இங்கெந்து மழ இல்ல அங்க மழயா
இங்கேயு மழ இல்ல தோழி மகுடமாவேதா இருக்கு காலைல இருந்து ஆமா
சேரிங்க தோழி வெயில் அதிகமா இருக்கா
இல்ல மகுடமா இருக்கு மழ பெய்யாதாலு ஆ ரொம்ப ஒரு புழுக்கோ
இங்கே ஒரே வெயில் தோழி
பசங்கலா இருக்காங்களா உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறாங்களா
ஆமா ஆமா தோழி
சேரிங்க தோழி பொயிட்டு வந்துட்டாங்களா ஆ ஆமா ஆ வந்துட்டாங்க தோழி ஒரு பொண்ணு இருக்கா
சேரிங்க சேரிங்க ம் அப்றோ என்ன சமச்சீங்க
இன்னிக்கு தோழி சாம்பார் சாதம் பீன்ஸ் கேரட் பொரியல்
வெள்ளிக்கெழமனால சாம்பார் செய்யும் முறை வந்து சொல்றீங்களா
சாம்பாரா
நீங்க எந்த மாரி வைப்பீங்க அப்டின்ற மாரி சொல்லுங்கள
ம் நா சிம்பிள் மெத்தடு தா தோழி வித்தியாசமாலா எதும் சமைக்க மாட்டோ பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பயு கொஞ்சோ துவரம் பருப்பு கொஞ்சோடு பாசி பருப்பு போட்டு டு நல்லா கழுவிட்டு
ம்
அதிலேய மஞ்சள் தூள் பெருங்காயோ தக்காளி ரெண்டு தக்காளி ஆ போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு விசில் போட் ருவே ரெண்டு விசிலு அது வந்து வதக்கேல போடுவோ இல்லன்னா ஒரு சம்டைம்ஸ் அதுலயே போட்டுக்கலா ஆமா அதுக்கப்றோ வெங்காயோ காய்கறிலா நறுக்கிட்டு அது அதுக்கப்றோ எண்ணே ஊத்தி கடுகு சீரகம்லா போட்டு
ம்
வெங்காயே சின்ன வெங்காய போட்டு பச்ச மொளகா போட்டு கருவேப்புல இதெல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு
ஆ காய்கறிகள் போடுவிங்களா
என்னங்க தோழி
காய்கறி போடுவிங்களா
ஆ ஆமாங்க தோழி காய்கறி போட்டு வைக்கலா சாம்பாரு போடாமலயு வைப்போ நீங்க எப்டி
உ நாங்க வந்து இட்லி சாம்பார் அந்த மாரியாருந்தா காய்கறி போட மாட்டோ அதிகமா ஒன்னு ஒன்னு தான் போடுவோ அ மத்த முறையில சாம்பார் வச்சா முருங்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி மாங்காய் அதெல்லா போட்டு நாங்க சாம்பார் வப்போ தோழி
அப்டி தா நாங்களு இட்லி இட்லி தோச அப்டினா காய்கறி இல்லாம வெறு பாசி பருப்பு போட்டுது மட்டு சாம்பார் இப்போ
இது நா வந்து போட்டு எல்லாச்சேந்துப்பேங்க
காய் எல்லா போட்டு வதக்கிட்டு சாம்பார் பொடி மெளகுத்தூளு கொஞ்சொன்டு மெளகா உ சாரி மிளகா துளுக்குத்தா மிளகு தூலுனுட்டே கொஞ்சோன்னு வீட்டுல வச்சிருக்கதோ உ போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊத்தனு கொஞ்சோ காய் வெந்து அப்றோ அந்த பருப்பு தூக்கி இதுல ஊத்த வேண்டிதா
உ அவ்ளவுதா புளி ஊத்துவீங்கல்ல
இல்ல ச பூ ரொம்ப ஊத்த மாட்டோ நாங்க அண்ணனைக்கு யோசிக்கனான ஆமா ஆமா அப்றொ கடைசி எறக்கு போது கொத்தமல்லித்தள போட்டா எறக்குனா முடுஞ்ச்சு சாம்பார்
எனக்கு வந்து இந்த சுண்டக்காவத்தல இருக்குல அந்த கெழம்பு வந்து ரொம்ப பிடிக்கு அடிக்கடி நா அத விரும்பி சாப்பிடுவே என்னா அதை அடிக்கடி செய்வே
அத எப்டி செய்வீங்க செய்யமுறை சொல்லுங்களே
செரிங்க தோழி அது வந்து நல்லெண்ணருக்குல நல்லெண்ணெய ஊத்திட்டு சுண்டக்காவ எண்ணெய்ல போட்டு வெங்காயோ கருவேப்பிழை சின்ன வெங்காயோ பூண்டு நெறைய கடுவு போட்டு த அழைச்சிட்டு அந்த சுண்டைக்காவியையு எண்ணெய்லயே நல்லா வதக்கிடணு
சேரி இது க எனக்கு இந்த காஞ்ச சுண்டைக்காவா இல்ல பச்ச சுண்டைக்காவா
போடலா காஞ்சியு போடலா பச்சனா என்ன செய்யும்ன்னா இடிக்கணு கொஞ்சோ
ஓ
இடுச்சுட்டு அதுக்கப்றொ உப்பு சேர்க்க வேண்டியதாருக்கு அதுனால இத வந்து என்ன செய்வேனா இப்ப கடையிலயே கிடைக்குதுல பாக்கிட்டு நம்மளுக்கு அத வாங்கி நல்லெண்ணதா ஊத்தணு அப்பதா நல்ல ஒரு வா மனோ இருக்கு அதுல அதுல வந்து புளியை நல்லா கரஞ்சு வச்சுக்கிட்டு மீன் குழம்பு மசாலா தனியா வந்து கெடைக்குது கடைகள்ல அத வாங்கி போட்டா ஒரு ரொம்ப ருசியாக இருக்கு அத வந்து கரைச்சி அந்த போடியே வந்து அதுல இருந் தள்ளி வச்சுருப்பே அதுக்கப்றொ வந்து இத நல்லா வதக்கிட்டு இந்த கரச்சு வச்சிருக்கத தூக்கி அதுல ஊத்திறணு ஊத்தி கொழம்பு நல்லா சுண்ட வரணு ஆமா புளி மசாலாத்தூள் தக்காளி வந்து நம்ம எண்ணெய்லயே வதக்க சின்ன வெங்காயோ பூண்டு சுண்டக்காய் ஒரே ஒருத்த காளி போட்டா போது உப்பு தேவையானளவு மஞ்சத்தூள் அவ்ளோதா நல்ல வதக் கீறணு அந்த எண்ணெய் நல்லெண்ணயையு வந்து வாடஅதுல அஹ இது குழம்பு கொதிச்சு கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து கக்க ஆரம்பிச்சிடு ரொம்ப நல்லாருக்கு கட்டியான பதத்துல அதுல நம்ம தயிர் ஊ த்தியோ சாப்பாடு வெச்சு சாப்புடும்போது இந்த கொழம்பு ரொம்ப நல்லாருக்கு ஆமா கண்டிப்பா ரொம்ப நல்லாருக்கு அந்த வத்தல் கொழம்பு அப்புடி நம்மளுக்கு வந்து சுண்டக்கா தேவ இல்லன்னா வெண்டக்காய் இருக்குல அத தனியா வந்து சும்மா எண்ணெய்ல சாதார்ணமா தொடச்சிட்டு அந்த வலுவலப்பு தன்ம வரக்கூடாதுன்னு லேசா வதக்கிட்டு அதயு எடுத்து இதுல போட்ரலா அது ரொம்ப நல்லாருக்கு
ஓ வெண்டக்கா வெச்சு இந்த வத்த கொழம்ப் பண்ணலாமா
ஆமா ரொம்ப நல்லாருக்கு அது அந்த புளிப்பு தன்மை வந்து அந்த பிசு பிசுப்புல எறங்கி அது வந்து ரொம்ப நல்லாருக்கு அருமியா சாப்டும்போது
ஓ சேர் சேரி ஒரு நாள் நா ம முயற்சி ப முயற் சி செய்து பார்க்கிறேன் கண்டிப்பா ஆ செய்வே தோழி நீங்க பிரியாணி செய்வீங்ளா நாங்க நார்மல் மெத்தடு எப்பயும் போல தா உங்க முறைய நீங்க ஃபஸ் சொல்லுங்களே நா தெரிஞ்சுக்கிறே எப்டி செய்றீங்கனு
செரி நாங்க வந்து கொஞ்சோ ஒரு நா ஒரு கிலோனா நானூறு கிராம் வெங்காயோ நானூறு கிராம் தக் காளி எடுத்துக்கிடுவோ ஒரு திட்டம் என்ன ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி ஊற வச்சிட்டு
அ
அ ஒரு அர மணி நேரோ ஊறுனா நல்லாருக்கு அரிசி என்ன அதுக்கப் புறோ ஒரு கிலோ சிக்கன்னு அதா இந்த வெங்காயத்த நல்லா வந்து வதக்கிறணு
அ
ஏனா இஞ்சி பூண்டு ஒரு நம்மளுக் தெரியும்ல இவ்ளதா இவ்ளக்கு போடணு அப்புடின்ற மாரி ஒரு திட்டமா போட்டுட்டு இந்த கறி அல்லி அதுல போட்டுட்டு அதுக்கப்பறோ வந்து கறி கொஞ்சோ நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாட உப்பு அதெல்லா போ பொடிச்சதுக்கப்புறோ மஞ்சத்தூளு மெளகாத்தூளு அதுக்கப்புற தக்காளி அதுல தட்டிட்டு ஆமா அந்த அ சிக்கன்ல கோழி எறைச்சில உள்ள வ அந்த வாடை எடுத்துரு
ஓ அனா கழுவும் போதே சுத்தம் பண்ணும் போதே அதுல கழுவி மஞ்ச பொடி போட்டு கழுவு ம்
போடணு அந்த வாடை வந்து அப்பதா எடுத்துரு ஏனா இப்போ நீங்க வந்து அதுல போட்டீங்கெனா அதுல வந்து என்ன செய்றோ உப்பு அந்த வெங்காயோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்றோ தயிர ஊத்தி தேவையான அளவு வந்து தண்ணி வெச்சுட்டு அந்த ஊற வெ ச்ச அரிசியு எடுத்து இப்ப ஒரு கப்பு அரிசினா ஒரு கப் தண்ணி என்ன அவ்ளோ வெச்சா போது ஆமா ஒரு கப் தண்ணி ஏனா சில அரிசி வந்து தண்ணி இழுக்கு செல அரிசி வந்து இழுக்காது அதனால வந்து கொஞ்சமாவையு வெச்சிகலா ஒன்னு ப்ரெச்சனையில அதோட வந்து நீங்க என்ன செய்ணு ம மல்லி புதினாவோ அதுலியே போட்டுருணு
எதுல தோழி
எண்ணெயில் நம்ம வந்து இந்த மசாலாவ கொண்டு வந்துருப்போல மொளகாத்தூள் இஞ்சி பூண்டு எல்லா போட்ட அதுலியே வந்து நம்ம போட்றணு நல்லா போட்டு நல்ல ஒரு அந்த இது வந்து மசாலா வந்து புடிக்கணு அந்த இறைச்சில அப்பதா வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீ நா தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அரிசிய வடிச்சி அதுலப் போட்ரணு வடிச்சியு போடலா இல்லன்னா தம்மு போடலா தண்ணி ஊத்தி தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திறோம்ல அந்த ஊத்திட்டு சாப்பாடு அரிசிய வந்து தண்ணிய எல்லா கழுவி எடுத்து அரிசி அதுல போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷோ தம் வுட்றணு அவ்ளதா ரொம்ப அருமையா இருக்கு நீங்க செய்ற மொற
நா செய்ற குக்கர்ல தா இந்த தோழி நா செய்வ
குக்கர்ல எதுக்கு தோழி செய்றீங்க குக்கர்ல அவ்ளோ ஒன்னு நல்லா இருக்காதே
தம் போட்டு இது வரைக்கு நாங்க செஞ்சது இல்ல
ஆ சிறிதளவு உங்க குடும்பத் துக்கு தேவையான மாரி செஞ்சுக்குருவீங்ளா சேர் சேர் செரி எப்டி பாஸ்மதி அரிசியில போடுவீங்ளா
ஆ ஆமா தோழி பாஸ்மதிலியு போடுவோ சில நேரோ சீர
ஜீரக் சம்பா ஆ சீரக சம்பாவு ரொம்ப ஒரு வாசமனமா இருக்கு
ஆமா அதுவு நல்லா இருக்கு
ம்
ரெண்டு த ரெண்டுதுலையு போடுவோ ஆனா குக்கர்ல தா வப்போ தம்பு தம் பிரியாணி இது வரைக்கு வீட்ல செஞ்சது இல்ல
கண்டிப்பா
ம் அது கொஞ்சோ பெரிய ஃபேமிலினா
ம் கொஞ்சோ அதிகமா போட்டுகெர்லா இல்லன்னா கொஞ்ச கம்மியா போட்டுகெர்லா
ஆமா
ஏனா கண்டிப்பா கண்டிப்பா
ரெண்டு ம்
உளுந்த வட போடுவீங்ளா
உளுந்த வட ஆ போடுவோ சகோதரி
எப்புடி போடுவீங்க நீங்க
உளுந்து ஊற வச்சுக்கிட்டு
ம்
அ நல்லா உளுந்த ஆட்டிரணு தண்ணி ஊத்தாம
கண்டிப்பா ஆ
தண்ணி ஊத்தாம நல்லா ஆட்டிட்டு ஆ உளுந்த எடுத்துட்டு கொஞ்சோன்னு பச்சரிசி போடணு அதுல
ஆ எதுக்கு நீங்க பச்சரிசி போட்றீங்க பச்சரிசி போடாம ஆ செரி
மாவு ஆட்டி எடுத்ததுக்கு அப்றோ பச்சரிசி மாவ போட்டு வெங்காயோ அ மிளகு பத்து பச்சை மிளகா எது ஆமாம் சீரகம் இதெல்லா போட்டு கருவப்புள்ள கொஞ்ச நறுக்கி எதங்க ஆமா எல்லாத்தையு போட்டு
அத போட்டு நல்லா ஒரு உப்பு போட்டு எண்ணெயை காய் வச்சு போட்டுவங்க கண்டிப்பா நம்மளுக்கு
ம் நீங்க எதுவு வேற எதாது பலகாரோ எதுவு செய்வீங்களா சகோதரி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ